ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஏ நல்லா இருக்குங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க பேசி
ரொம்ப நாள் ஆச்சுங்க நானு கொஞ்ச பிஸியா இருந்தங்ளா
வீட்டு வேலையெலா முடிஞ்சுதுங் ளா
ஆ முடிஞ்சுதுங்க கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு இப்பதா வேலையெல்லா முடிச்சுட்டு இருக்கங்க ஃப்ரீயா கொஞ்ச
செரி செரிங்க நானு கொழந்தைகளா ஸ்கூலுக்கு தாட்டியாச்சுங்க வீட்டு வேலையெலா முடிச்சாச்சு ரொம்ப நாளாச்சுங்ளா பேசி பாத்துமே ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரு அதனாலதா செரி கூப்படலானு கூப்ட்ட நீ பிஸியே என்னமோனு நெனச்ச பரவால்ல ஃபோன் எடுத்துட்டிங்க
சேர் சேர் சேர் செரிங்
ஸ்கூல் படிச்ச ஞாபமல்லா இருக்குங்ளா
ஓ ஞாபக இருக்குங்க அத மறக்க முடியுங்ளா
அப்பல்லா எவ்வள ஜாலியா இருந்தமல்லங்க
வந்து ரொம்ப ஜாலிங்க அப்பலா அதனாலா டியுஷன் போயிட்டு காலல ஆச்சுன்னா அதுவு பாத்திங்கன் வைங்க அந்த டூ டேஸ் ஹாலிடேக்கு அப்பற பாத்திங்கனா போறக்கே அம்மாட சண்ட கட்டுவோ மண்டே ஸ்கூலுக்கு போ மாட்டமா அப்டின் சொல்லி அம்மா அடிச்சு தாட்டி விடுவாங்க கெளம்பி போயி அங்க போனா ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு அவ்வளோ ஜாலியா படிச்ட்டு வீட்டுக்கு வரம்போது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்புட்டு வீட்டுக்கு அவ்ளோ ஜாலியா வருவோ
ஆமாங்க அப்போ ஸ்கூல் வந்து இப்ப கொழந்தைக போறதுக்கு நம்ம போறதுக்கு நெறைய வித்தியாச இருக்கு இப்ப என்ன கொழந்தைய அவசர அவச ரமா கெளம்பி வேனுக்கு இப்ப வேனுல போயர்றாங்க அப்புற வேனுக்கு போனோனே ஸ்கூல் பக்கத்திலயே வேன் நிறுத்திர்றாங்க ஸ்கூலுக்குள்ள போனா ஸ்கூலுள்ள மட்டுந்தா வெளையாட முடியு ஃப்ரெண்ட்ஸு நம்மள மாரியெல்லா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத் வி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலா போக முடியாது இப்ப ஸ்கூல்ல மட்டுந்தா ஃப்ரெண்ட்ஸ பாத்துக்க முடியு அங்க மட்டுந்தா பேச முடியு அப்புற சாயங்கால வந்தோனே டியூஷன் போகணு அப்புற ஹிந்தி கிளாஸு யோகா கிளாஸு ஸ்போர்ட்ஸு அவங்க ரொம்ப பிஸிங்க கொழந்தைக இந்த காலத்துல நம்மல்லா அந்த மாரியெல்லா இல்ல ஸ்கூலுக்கு போவோ சில பேர் மட்டு டியூஷன் போவாங்க இல்லாட்டி வீட்லயே படிச்சுக்குவாங்க அப்புற சாங்கால ஈவன் பக்கத்துல இருக்கற கொழந்தைகள்லா வெளையாடுவோ அதெல்லா ஞாபகமிருக்குங்ளா
ம் ஞாபக இருக்குங்க வீட்டுக்கு வந்தவொன்னே பேக் கழட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே போய் வெளையாடறதா வேலயாச்சு
அப்ப ஸ்கூல் பக்கத்துல ஒரு பாட்டிங்க சக்கரவள்ளி கெழங்கு தேன் மிட்டா எழந் த வட அப்பற மாங்காய் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி மொளகாத்தூள் போட்டு அப்புற மலநெல்லிக்கா இதெல்லா விப்பாங்கல்ல அந்த முந்திரி பழோ அதெல்லா சாப்ட்ட ஞாபகமிருக்
ஓ நியாபக இருக் கிங்ளே அம்மா கிட்ட சண்ட கட்டி காசு ரெண்ட்ருவா வாங்கிட் போயி ஸ்கூலுக் போறப்போ சண்ட கட்டி வாங்கிட் போயி இந்த பிரேக் டைம்ல வெளில போயி அத வாங்கி சாப்டுவோ
ஆமாங்க இப்டி ஒர்த் ஒரு நாளைக்கு செரி நா இன்னக்கி உங்ளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி யாராது ரிலேஷன் நம்ம வீட்டுக்கு வந்தாங்னா நம்முளுக்கு அப்பல்லா ரெண்ட்ருவா ஒர்ருவா இதெல்லா ரொம்ப பெரிய நம்ம நம்ம காலத்துல ஒர்ருவாங்கறக்கு நெறைய வாங்கலா ஒர்ருவா ரெண்டு ருபா அஞ்சு ருவாலா அஞ்சு ருவாய்லா ரொம்ப பெரிய காசு பத்துருவாலா அப்ப கடைசில நம்ம ஃப்ரெண்ஸ்களா எங்க மாமா வந்தாரு தாத்தா வந்தாருன் சொல்லி காசு தந்தாங்கன் சொல்லி ஃப்ரெண்ஸ்கெல்லா வாங்கி சாப்ட மடுங்க அது ஒருத்தங்ளுக்கு வாங்கி குடுக்கும்போது ரொம்ப சந்தோசமா நம்ம இன்னக்கி வாங்கி குடுத்தோனு ஒரு கெத்தா காமிச்சுட்டு எல்லாத்துக்கு வாங்கி தருவமல்ல ங்க அதெல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு
ம் அப்றோ பாத்திங்கனா எங்க எங்க நாங்க ஒரு நாளு ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்ருந்துது அன்னைக்கு பாத்திங்னா ஹாஃப்டேதா அன்னைக்கு வந்து எக்ஸாமு எழுதிட்டு எல்லா வீட்டுக்கு போலானு கெளம்பிட்டு இருக்க டைம்ல மிஸ் எல்லா வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிருந்தாங்க வெயிட் பண்ணிட்ருக்கும்போ பாத்திங்னா ஒரு ட்ரெஸ்ல இருந்து பாத்திங்னா ஒரு மேகி இப்போ நம்மளா கொழந்தைங்கதான அப்போல்லா நம்ளுக்கு குடுக்கலான் சொல்லி நல்லா மேகி நல்லா ஸ்பைசில்லா போட்டு கொணந்து குடுத்தாங்க அதுக்கப்றோ பாத்திங்னா அதெல்லா சாப்ட்டு முடிச்சங்காட்டி இன்னைக்லா நம்ம எங்க போ போறோ மிஸ் கேட்டாங்க தெர்ல மிஸ் அப்டின் சொல்வு சர்க்கஸ் கூட்டிட்டு போ போறோ உங்கள நாங்க இன்னைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போவாங்க ஸ்கூல்லில் இருந்து அந்த மார்லா உங்ளுக் உங்ளுக்கு நடந்திருக்கா அந்த மாதிரி
ஆ நடந்திருக்குங்க எப்டி தெரிங்களா சர்க்கஸ்க்கு போலிங்க ஒரு ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போனாங்க அந்த விலங்குகளலா அந்த டைனோசர் இருக்கு பாத்திங்ளா படோ அந்த டைனோசர் படத்துக்கு கூட்டிட்டு போனாங்க எல்லாரு போயிருந்தோ அது ஒரு அஞ்சு ருவாயோ ரெண்டு ருவாயோ டிக்கெட்டு மொத நாளே சொல்லிட்டாங்க வீட்ல இருந்து நாளைக்கு சினிமாக்கு போ போறோ ஒரு அஞ்சு ருவாயோ ரெண்டு ருவாயோ கொண்டுவாங்க அப்டின்னு சொல்லிருந்தாங்க அப்ற நாங்க ஒரே ஜாலி தாங்க நாங்க சினிமாக்கு போக போறோ சினிமாக்கு போக போறோன்னு சொல்லிட்டு அஞ்சு ருவா வாங்கிட்டு வந்து அப்றோ ஸ்நாக்ஸ் சாப்பறக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காசு அப்ப எங்க ஸ்கூல்லருந்து சினிமா தியேட்டர் கொஞ்சோ பக்கத்துலதா இருக்குங்க எல்லாரு லைனா ரொம்ப தூரோ வாக்கிங் டிஸ்டன்ஸ்தா இருக்கு லைனா எல்லா கிளாசு கூட்டிட்டு போனாங்க ஒன்னு பின்னாடி ஒண்ணு பின்னா லைனா போவமல்லங்க அ ஸ்கூல்ல அந்த மாரி லைனா கை புடிச்சுட்டு தேட்ருக்கு போனோ அது எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது அது ரோட்லே போம்போது வண்டி இதெல்லா போகும்போ போகும்போத எல்லாரு பாத்துட்டே இருப்பாங்க இந்த கொழந்தைகளா எங்க போறாங்க அப்டின் சொல்லி அப்போ லைனா போயி எல்லாரு அவங்கங்க கிளாஸ் தனி தனியா ஒவ்வொரு சீட்லயு ஒரே லைன்ல ஃபஸ்ட் ஸ்டான்டடு செகன்ட் ஸ்டான்டடு தனியா தேர்டு ஸ்டான்டடு அந்த மாரி லைனா எல்லாத்தயு உக்கார வெப்பாங்க அந்த பட பாக்கற ஒரே சரியான ஜாலியா இருக்குங்க அதெல்லா மறக்கவே முடியாதுங்க அப்பல்லா நம்மளோட காசோட அருமை நம்மளுக்கு தெரியாது அப்றோ கொஞ்சோ காசுக்கே நெறைய மதிப்பு அதெல்லா ஒரு காலங்க ரெம்ப சூப்பரா இருந்துச்சு
உண்மையாலுமே ரொம்ப அதெல்லா மறக்க முடியாத மெமரிஸ் இல்ல நம்ளுக்லா
ஆமாங்க
இப்பதா பாருங்க கொழந்தைய பாத்துக்கறக்கு
டிபன் பாக்ஸ் கொண்டு வந்து எல்லா ஷேர் பண்ணி சாப்டுவோ அது ஞாபக இருக்குங்ளா
ஓ ஆமா ஆமா லஞ்ச் பிரேக்ல
ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வருவோ தட்ட வச்சு எல்லா டிஃபன் பாக்ஸ் மூடியு ஓபன் பண்ணி வச்சு ஒ எல்லாரு ஷேர் ஒரு அஞ்சாறு பேரு ருப்போ பொதுவா அஞ்சு வகையான சாப்பாடு எல்லா எடுத்து எடுத்து வச்சு அவங்கவங்க சாப்பாட அவங்கவங்க சாப்ட மாட்டோ மத்தவங்க சா ப்பாடு எடுத்து சாப்டுவோ அதெல்லா செமையா சூப்ரா இருக்குமிளங்க
இங்கருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல முட்ட கொடுப்பாங்க அந்த முட்டைக்காகவே நாங்க டெய்லியு லஞ்ச் வாங்கிட்டு போனாலுமே வீட்டுல கொண்டு போனாலுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அந்த முட்டைக்காக அந்த லஞ்ச் முட்டைல்லா வாங்கிட்டு நாங்க இந்த சைடு வந்து நாங்க கொண்டந்த சாப்பாடு நாங்க ஒரு அஞ்சு பேர் இருப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸு நாங்க எல்லா ஷேர் பண்ணி முட்ட சாப்டுட்டு சாப்பாடு சாப்டுட்டு இப்ப எங்க வீட்டுல ஒரு கொழம்புனா அவங்க்ட கொழம்பா இருக்கு நாங்க அதெல்லா ஊத்தி ஷேர் பண்ணி சாப்டுட்டு அது நல்ல மெமரிஸ் இல்ல
ஆமாங்க முட்ட நானு சாப்டுருக்கே அப்றோ நாங்க சாப்டு போதுங்க நா ஒரு தேர்டு ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த இரும்பு சத்து மாத்ர இருக்கு பாத்தீங்களா நா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சங்க சாப்படு போது ரெட் கலர்ல குட்டியாருக் கு அந்த மாத்ர கொடுப்பாங்க சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்றோ அந்த மாத்தரய சாப்ட சொல்லி அப்றோ ஒரு முட்ட ஆனா நம்மோ படிக்கு போது ஹெல்தியா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலு கொழந்தைளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஹெல்தியா குடுத்துருக்காங்களாங்க
ஆமா ஆமா உண்மையிலேயேதா இப்பல்லா எங்க நம்மளே வீட்ல ஹெல்த்தியா கொழந்தைக்கு முடிஞ்சாலு எங்ளுக்கு இது வேண்டா எங்ளுக்கு எனக் அந் சங் ஃபுட் தா வேணு பீஸா பர்க்கர் அந்த மாரி கேக்குறாங்க நம்மல்லா அப்படியா இருந்தோ இல்லையா ஒரு ரூவா கெடைச்சா போது முட்டாய் வாங்க கடைக்க அவ்ளோ தூரோ ஓடி போவோ இப்பல்லா எப்படி இருக்காங்க கொழந்தைங்க பாத்தீங்களா
ஆமாங்க அவங்களுக்கெல்லா நினைச்சிடத்திலயே எல்லாமே வந்துடுது ஆனா நமக்கு வந்து நம்ம ஒரு பொருள் கேட்டோம்னா அ சில பேரண்ட்ஸ் வந்து உடனே வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா அப்போ அந்த காலத்துல வந்து உங்களுக்கு உடனே எதுவுமே கெடைக்காது ஒரு நம்ம ஒன்று கேட் டோம்னா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் கடைசிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆயுதா நம்ளுக்கு கெடைக்கு ஏன்னா அப்பல்லா நம்ம ஃபோன் எல்லா அதிகமா இல்ல இந்த மாரி எல்லா இல்லையலுங்க வசதி இல்லையலுங்க இப்ப கொழந்தை வேணும்னு நினைச்சா ஆர்டர் போட்டு அப்பவே வேணு சாப்றாங்க பிரியாணி வேணும்னு சொன்னாலு அம்மா செஞ்சுதாங்கன்னு சொன்னா நம்ம எப் டியோ செஞ்சு தந்துர்றோ ஆனா நம்ம கொழந்தைையா இருக்கும்போது அந்த அளவுக்கு கடைலயு எல்லா பொருளு கெடைக்காது செய்ய முடியாது அதாது தீபாவளி பொங்கல் அப்ப செஞ்சு தரரோ அப்டிதா சொல்லுவாங்க இப் இப்பல்லா நம நினைச்ச எல்லாமே கிடைச்சிடு எந்த பொருளுமே உடனடியா கெடச்சா அதுக்கு மதிப்பு தெரியாதுங்க நம்மளா அ ரொம்ப ஆசப்பட்டு லேட்டா கெடச்சங்கட்டிதா இப்பல்லா அது ரொம்ப ஞாபகோ வச்ருக்கோ இல்லைங்களா
உண்மையாலுமேதா அப்பா அம்மா கிட்ட கேட்டோனா அடம்புடுச்சு அத வாங்கி அத அவ்ளோ கஷ்டப்படு வாங்கி தருவாங்க நம்ளுக்கு அவங்களுமேவு நம்ளுக்கு அது தெரியாதுல்லா அவங்க கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம அவ்ளோ அடம்புடுச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு அவ்வளோ வேலேயு அ ப்பல்லா ஒர் ரூபா கொண்டு போன நாலு முட்டாய் வாங்கிட்டு வந்துரல்லா இல்லையா தேன்டு நாலு கொடுப்பாங்க ஒரு ரூபாக்கு அப்பல்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய நெனக்றே இப்பல்லா பாத்தீங்கன்னா அதுல வேலியூ அப்ப மெமரிஸ்னா அதெல்லா அப்பதாங்க இப்பல்லா என்ன மெமரிஸ் பண்றாங்க
இப்ப வந்துங்க படிப்புதாங்க படிப்புல போட்டி போட்டு யாரு ஜாஸ்தியா மார்க் வாங்கணு மார்க்கு மார்க்குதா இப்ப எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க மார்க் வாங்கணு கா நல்ல காலேஜ் போகணு அ நல்ல வேலைக்கு போகணு அதேதா அவங்களுக்கு ஏய்மு ஃபிரண்ட்ஸு ஜாலிய ஸ்கூல் அங்க அது இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருக்காங்களாங்க படிக்கணு படிக்கணு படிக்கணும்க அதே இதுல எல் கே ஜி இருந்து டார்சல் பண்ண நம்மளுதா டார்சல் பண்ணி பண்ணி கொழந்தல படிக்க வக்கிறோ அவங்க அந்த மோட்டிவேஷன்லயே போய்றாங்க இன்னோ நம்ளுக் அப்டின் இல்லேங்க மார்க் போட்டி போறது அதிக மார்க் எடுக்கணும்னு நம்ம சின்ன வயசுல தெரியாது ஸ்கூலுக்கு போறோ படிக்றோ மிஸ் சொல்லி தராங்க அதெல்லா கேக்றோ அது மட்டு தா இருந்துச் அதனால நம்ம ஃபிரீயா ஜாலியா எத பத்தியு கவலப்படாம நம்ளுக்கு டிவி அதிகமா இருக்காது ஃபோன்லயி எ துவுமே இல்ல சும்மா ஃப்ரன்ஸ் சோட வெளையாடுறதா மத்தபடிமக்கு எந்த நெனப்பு இருக்காது ஸ்கூலுக்கு போனா ஃப்ரென்ஸ் சோட வெளையாடலா அப்றோ இந்த பர்த்டே வந்த புது ட்ரெஸ் பர்த்டே எப்ப வரு புது டிரெஸ் போட்டு போலா சாக்லேட் குடுக்கலா அந்த ஆச இருந்திருக்கு எல்லாருக்கு ஏனங்க
ஆமா கண்டிப்பா நானா என்னோட பர்த்டேவே இருந்திருக்காது அந்த இன்னக்கு என்னோட பர்த்டே சண்டேவே முடிஞ்சுருக்கும் நா என்ன பண்ணுவே மண்டே மறுபடியு அந்த டிரரெஸ் போட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் குலா கொடுப்பே போய் ஸ்கூல் இன்னக் தா என் பர்த்டே அப்டினு சொல்லி
ஆமாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படா வரு எப்படா வரும்ன்னு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அது சாக்லேட் கொண்டு போய் இப்பதா எல்லா கேக் வெட்டுறாங்க அப்பல்லா அதிகமா கேக் வெட்ட மாட்டோ சாக்லேட் மட்டு தா வாங்குவோ கோயிலுக்கு பொய்ட்டு வருவோ அம்மா ஏதாச்சு ஸ்வீட்ஸ் செஞ்சு தருவாங்க என்ன ஸ்வீட்னா மேக்சிமம் கேசறிதா செஞ்சு தருவாங்க அத கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்றது அந்த நாள் முழுவது யார் திட்ட மாட்டாங்க அப்டி ஒரு ஹாப்பியா இருக்கு புது ட்ரெஸ் போட்டு நம்மளுக்குள்ளயு ஒரு ஜாலியா ஹாப்பியா இருக்கு அந்த ஞாபகோல்லா மறக்கவே முடியாது எனுங்க
ஆமா ஆமா
சேரிங்க பேசியாச்சு எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா இன்னொரு நாள் உங்கள கூப்பட்டுங்களா
சேரிங்க எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நானு கூப்பற்றே
ம் சேரி வச்சறேங்க